ஹலோ ஹலோ மேம் குட் ஆஃப்டர்நூன் மேம்
தம்பி எப்படி இருக்கீங்க
ஆ மேம் நல்லாருக்றே மேம் நீங்க மேம்
நல்லாருக்கே தம்பி சாப்ட்டாச்சா
ஆ மேம் சாப்ட்டே மேம் நீங்க மேம் வீட்ல எல்லா நலமா
எல்லாருமே நல்லாருக்காங்க என்ன சாப்ட்டீங்க
மேம் ரைஷூ சாம்பார் தா மேம்
மதியம் சாப்பாடே சாப்ட்டீங்க
ஆ ஆமா மேம்
ப்பா நாங்க இன்னு சாப்டவே இல்ல காலைல சாப்ட்டதுதா எங்க அதுக்கப்ற சாப்லானு பாக்குறே ஆனா சாப்ட முல்ல பசிக்கவே மாட்டேங்கிதுப்பா
என்ன மேம் ஒர்கிங் ஒர்க ஒர்க ஒர்க்ல இருக்கீங்ளா
இல்லப்பா ஏ நா என்ன ஒர்க்ல இருக்கே சும்மாதா வெட்டியா தா இருக்கே ஆனா பசிக்க மாட்டிது அது இந்த லீவ் டைம்லலா இந்த சில்ட்ரன்ஸ்லா வந்து வீட்ல இருக்கும்போது அது கால்ல சாப்பாடே பத்து மணி ஆயிருதா
கரெக்டு தா
து கொஞ்சோ லேட்டாயி சாப்புட்றோமா அது அப்டியே பழகிட்டோ இப்ப இப்ப சாப்பட்லானு பாக்கும்போது சாப்டவே முடில பசிக்கவே மாட்டேக்கிது எங்க சாப்ட என்னுமோ நம்ம நம்மளா போய் சாப்படுற மாரிருக்கு எதோ சாப்புட்ணு அவ்ளதா
கரெக்ட் தா மேம் மேம் ரைசு சாம்பாரு மேம் தொட்டுக்க வே வே இல்ல மேம் அதுதா மேம் நீங்க நேரத் கரெட்டா சாப்ட்டாதா மேம் குடும்பத்த நம்ம ஒடம்ப பாத்துக்கறதுக்கு குடும்பத்த பாத்துக்கறதுக்கு ஒரு தெம்புருக்கு
ஆமா நீங்க சொல்றது சரிதா ஆனா வந்து எப்டி சொல்றது நீங்க சொ நம்ம மூளைக்கு புரியுது மனசுக்கு தெரிலியே அ அப்டிங்கற மாரி தா இருக்கு அது தெரிது ஆனா அது நம் மால இது பண்ண முல்ல அது ஃபாலோ பண்ண முடில என்னால கண்டினியூ பண்ணவே முடில அது
புரிது மேம்
அதும் இல்லாம நீங்க வேற ஏன் வீட்ல வீட்டு வேல செய்றதுக்கே கரெக்ட் டா இருக்கு நமக்கு ஆ உனா வீட்ல என்னா சொல் சொல்வாங்க நீ வீட்ல தான இருக்க இந்த வேல கூட செய்ய மாட்டியானு அவங்க அப்டியே ஈஸியா சொல்ட்டு போய் போவாங்க வரும் பாரு காண்டு அவ்ளோ காண்டாருக்கு சீரியஸா அது எப்டி சொல்றது அப்டியே மண்டில ரெண்டு கொட்ட போட்டா எப்படி இருக்கூ அந்த மாதிரி எப்படி குட்டு குட்டுனு கொட்டிரணு அந்த அளவுக்கு கோவோ வரும் எனக்கு
புரியிது மேம் ஹவுஸ் வைஃபா இல்ல படிக்கிறீங்ளா மேம்
ஹவுஸ் ஒயஃப் தாங்க வீட்லதா இருக்கே
ஓகே ஓகே ஓகே மேம்
ம் எங்க வீட்டுல அப்பறோ பேபி இருக்காங்க அப்பறோ அவேங்கள பாக்குறதுக்கே நேரோ கரெக்ட் இருக்கு இப்ப வேற ஸ்கூல் வேற ஓப் ஓபன் ஆயிச்சா
வாங்கா மே
எங்க நேரத்துக்கு கல்ல எழுந்திரிக்கணுமா என்ன சமைக்கணும்னு யோசிக்கணு அது சமைக்கணு மதியத்துக்கு அப்பறோ நைட்டுக்கு எப்ப பா தலோந்த அடுப்புக்குள்ளயே உடக்காந்துருக்க போல இருக்கு ஐஷோ அப்பா
அப்பப்போ ஒரு ஃபேமிலியோட ட்ரிப் கொஞ்சோ வெளில போயிட்டு வாங்க மேம் உங்களுக்கு கொஞ்சோ ரிலீஃப் ஆனா மாரி இருக்கூ
தா இருக்கூ ஆனா எங்க அங்கேயு போனாலு அந்த குட்டிச எல்லா தூக்கி நம்ம இடுப்புல என்னமோ இடுக்கிக்கிட்டு இருக்கணுமே அங்கேயு நம்மதா தூக்கிட்ருக்கணு எங்க ரிலீஃபா இருக்குறது நீங்க வேற சொல்லப்போனா எனக்கு இருக்கனா வீட்ல எங்க வீட் லருக்கறவங்களா கல்யாணம்பன்டு வரல போல அந்த அடுப்ப கலயணாம்பன்ட் ட்டு வந்திருக்கே எப்ப பாத்தாலு அடுப்புக்குள்ளேயே உக்காந்துகிட்டு
அது கிர தி கிரேட் இண்டியன் கிச்சன் என்று வேரி
ஆ நீங்க வேற எப் எப்டிப் எப்டி சொல்றது தெரிமா நான் வந்து இது குடும்ப மாரி இல்ல ஃபேமிலி மாரி தெர்ல நான் வந்து ஹோட்டல் நடத்திட்டு இருக் க்கே வருவாங்க ஆ ஆர்டர் சொல்லுவாங்க நம்ம வந்து டெலிவரி பண்ணனு
புரிய சர்வய் ம்
என்ன பண்றது
அதுதா மேம் இருக்கிற வெரி அனுசரிச்சன்னு போனு அதுதா மேம்
அதுதா பத் உங்களுக்கு சமைக்க தெரியுமா
ப்போ சமைப்ப மேம்
பரவால்ல உங்க வாய்லையாவ்து அது வருதே நா கேட்ட வரைக்கு எனக் என்னோ ட தம்பி என்னோட அண்ணா இவிங்கல்லா என்னாது நா ஏதாஸ் கேட்டனு வெச்சுக்க எனக் சாப்ட மட்டுந்தா தெரியு ச் ம்மா என்ன தொல்ல பண்ணாத
வீட்ல அம்மா வச்சு ஆ அம்மாக்கு அக்காக்கு எதாவது ஒடம்பு முடிலீன்னா என்னால முடிஞ்சது பண்ணுவ மேம்
ஸோ பரவால பரவால பரவால்ல எனக்கு இந்த மாரி தம்பி இல்லாம போச்சே ஏ தம்பிந்தா இருக்கானே எதாவது சொல்லிட்டா போது செத்த என்ன தொல்ல பண்ணாத எனக்குலா சாப்பட மட்டுந்தா தெரியு அப்டின்ட்டு ஓடி அந்த செல்ல ஒன்ன தூக்கிட்டு ஓடி போய் ஒக்காந்துப்பா ஓரமா ஆ அந்த ரூம் பக்கம் போக குடாது திட்டுமா நீ எதுக்கு சும்மா சும்மா இங்க வா த்த நீ கம்முனு போ வோ வீட்டு கெளம்ப மாட்டிய நீயி அப்டிம்பா நானே என்னிக் காவது ஒரு நாள் தா வரே செரி அன்னைக்கு டைம் நம்ம பேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண எப்ப பாத்தாலு அந்த வீட்ல நம் அடுப்புக்குள்ளே ஒக்காந்துருக்கோ சே இங்கயாது கொஞ்ச நேரோ ஃப்ரீயா இருக்கலான்னு வந்தா நீ ஏ என்ன தொல்ல பண்ணிகிட்டே இருக்க எதுக் சும்மா சும்மா வார அப்படிங்கறா
புரியுதுங்க அவங்களுக்கு அது அறியாத வயசு ங்க
ஆனா நா நம்ம அந்த வைஸ்ல இருக்கம்போது நம்ம எந்தளவுக்கு பாத்ருப்போ அவிங்கள
அ ந அன் நம்ம இருந்த அந்த கால த்து ஒரு இது இப்ப டெக்னாலஜி மேம் ஃபுல்லா அதுனாலதா
ஆ அட எப்டின்னா ஒரு பெத்த டயம் போல எப்டின்னா எங்க வீட்ல எல்லா அம்மா அப்பா ரெண்டு பேரு வேலைக் போய்ருவாங்க நாந்தா அவனுக்கு எ ல்லாமே பண்ணுவே அவன குளிக்க வெக்கிறதுலேந்து சாப்பாடு ஊட்ற வந்து அவங்க வீட்டுல சாப்பாடு இருந்தா சாப்பாடு கொடுத்து கொடுத்துருவேன் இல்லைன்னா நான் ஏதாவது சமைச்சாவது கொடுத்துருவேன் என சாப்பிடும் அவனு பசித்தாங்க மாட்டான் அ டைமுக்கு அவன் குடுத்துருவேன் ஆனா இந்த பையன் இப்ப பாரு ஒரு போய் ஆனா நான் ஊருக்கு போயிட்டு நா மட்டும் போன் அடிப்பான் அக்கா எப்பக்கா வருவ அப்படியமா அந்த போன்ல மட்டும்தான் அந்த பாசம எல்லாம் நேர்ல பார்த்தா சத்த கம்முனு போ அங்கிட்ட அப்படின்னு துரத்தி விடுறேன்
மத்த
அஹ் அது எப்படி நீ ஆடபோன்ல மட்டும் மும் அந்த பாஸ கட்டுவாங்கள அந்த எப்படி சொல்லுவாங்க அந்த பர்த்டே அந்த அம்மா மதர்ஸ்டே அப்படின்னா மட்டும் அக்கா கன்னுக்கு தெரியவேன் அக்கா எங்க அக்கா மாதிரி யாரும் இல்ல அப்டின்னு ஒரு சீன் போடுவானுங்க ஏன்னா நாலு பேர் அப்பதான பாப் பாங்க அப்டே பரவாயில்ல பையன் நல்ல பையன் நம்புவாங்க ஆனா நேர்ல பாத்தா நீ யாரோ நான் யாரோ எதிரி நான் நம்ம ரெண்டு நேரம் எதிரி நீ வந்து வேற வீட்ல பொறந்துட்ட அப்டிங்கிற மாரி சீன் போடுவான்
அது பாண்டிங்கே ஆகுது
உம்
அதுதான் மேம்
அப்புறம் என் கூட எதா வந்தானா அக்கா ஓன் கூட வந்த எந்த பிள்ளையும் என்னிய பாக்க மாட்டிக்குதுக்கா நீ முன்னாடி போக்கா நா பின்னாடி வர அப்டின்னு தொரத்திட்டுருவான் வீகோ இவன் நல்லா
கேஷிவலா இருக்கிறது அது ஒரு வரம் மேம் நிஜமாவே
ம் இல்ல இந்த விசிலான் அவன் ஷேர் பண்ணுவான் அதுங்க ஆனா கொஞ்சம் போன் நோண்டும்போது மட்டும் நான் போக்கூடாது பக்கத்துல மித்தபடி வந்து எல்லாமே ஓ ப்பனா பேசுவான் என்கிட்ட
புரியுது மேம்
ஆஹ் அது அதான் சொல் றன் இல்ல அந்த போன்பே என்கிட்ட நான் ஊர்ல இருக்கும் போது போன் பண்ணி என்ட்ட ஓப்பனா எல்லாமே பேசுவான் ஆனா நேர்ல த வந்தா மட்டும் வேண்டாம் வேண்டாம் அப்டே இந்த பையன கண்டா என்னடா பண்றது எக் அது எப்படி எங் கூட பொறந்தது அப்டி இருக்கு கட்னது ஒரு பக்கோ ஆட்ரு குடுக்கற ஆளு அ வந்து ஆட்ரு ஏ ஆ ஆட்ரு எடுத்துக்குங்க சமைக்கறதுக்கு அப்டின் சொல்லி அந்த ஆட்ரு சொல்லுவாங்கல்ல அந்தம் பாதி வேல அவுருக்கு நா பெத்தது அதுக்கு மேல இருக்கு அது என்ன பண்ணு துனா ஸ்கூல் போச்சுங்க ஸ்கூல் போனப்ப ஆங்க பைய பைய இப்பதா யூ கே ஜி போறா அவ என்ன ப ஆஹ் அவ வயசுக்கு எங்க்ட்ட சொல்னா அம்மா எனக்கு இந்த மிஸ்ஸு புடிக்கல்மா இது புடிக்கல புது மிஸ்ஸு எனக்கு பழைய மிஸ்ஸு தாம்மா புடிச்சிருக்கு அப்டின் ஏண்டா அப்டின் கேக் க்றே மா இந்த மிஸ்ஸு டேன்ஸ் ஆட மாட் டிக்கிறாங்கம்மா அவ வந்து கு விட மாட்டி கிறாங்கம்மா அதனால எனக்கு இந்த மிஸ்ஸ மாத் தந்தி குடுமானு எனு நானு எப்டி மாத்
ஸ்கூலு கூட மாத்த முடியாதமே
ஆஹ் அவுனு ஆஹா அவுனுக்கு அந்த பழைய மிஸ்சுத வேணுமா அந்த மிஸ்சு புடிச்சிருக்கா டான்ஸ் ஆடுவாங்ளா இந்த மிஸ்சு வந்து டான்ஸ் ஆட மாட்டி கிறாங்களா
இவுங்க வந்து எ எண்டர்டெய்மென்ட் பண்ண தெர்ல அந்த மிஸ்சுக்கு
உம் அப்பறோ என்ன சொல் றா என்னானா அவுங் ப எல் கே ஜி படிக்கும்போது ஒரு பக்கத்தல ஒரு பொண்ணு அனுத்ரான் ஒரு பொண்ணு அவ கிளாஸ் தா அந்த பொண்ணு எ அவ பக்கத்துல தா உக்கார வெச்சுப்பா எ ப்டின்னா சின்ன கொழந்தைங்கள்ல எல்லா கேள்ஸு பாய்ஸு எல்லா கலந்துதா ஒக்கார வெச்சிருப்பாங்க
ஒகே மேம்
ஆஹ் ஒக்கார வெச்சிருப்பாங்க இப்ப யு கே ஜி போவு அந்த பொண்ண வந்து வேற கிளாஸ்ல மாத்திட்டாங்க இப்ப ஏ பீ ன் இருக்குல்ல அந்த மாரி மாத்திட்டாங்க அத வந்து அவ்வளோ ஒ கவல எங்கிட்ட வந்து சொல்றா அம்மா அந்த பொண்ண பேர் அஹ் பொண்ணுன் தா சொல்லுவா பேர் சொல்ல மாட்டா அ க்கா தம்பி தங்கச்சிய இப்புல்லா சொல் மா டா பொண்ணுன்தா சொல்வா அம்மா அந்த பொண்ணே வேற கிளாஸ்ல மாத்திட்டாங்கம்மா எ கிளாஸ்ல எ பக்கத் ல வேற ஒருத்தைங்க உட்காந்துருக்காங்கமா ஒரு பைய உட்காந்துரு
ரொம்ப மன உளைைச் சிலக்கு ஆள் ஆயிட்டாகளாகு பைய னு
அட அவ வயசு என்ன ஒரு யூ கே ஜி படிக்கிற பைய அஞ்சு வயசா ஆகுற பைய அவனுக்கு இருக்கிற கவல நமக்கு பெரியவங்க கூட இருக்காதுன்னு வச்சு
ஜென்ரேஷன் வேற மாரி இருக்
உ அதுதா சொல்றீங்கள பாரு அந்த இப்ப இருக்கிற குழந்தைங்கள அவ்வளவு விவர
சென்சிபளா இருக்குறாங்க அதுதா
ஏனா என் பையனுக்கு நா தா பொண்ணு அவன் தா எனக்கு அப்பா
ஆமாம்
அட அப்படின்னா இப்ப ரிசெண்டா இப்ப என்னோட பையன் வந்து வெளிய விளையாண்டுட்டு இருந்தா ஆஹ் ஈவ்னிங் ஐஸ் ஒரு ஆறு ஆறர போல இருக்கும் நா வந்துட்டு உள்ள வா உள்ள வாப்பா எப்பவுமே வாங்க வாப்பா போப்பானு தா பேசு இன்னும் வாங்க போங்க மரியா பேசுவோம் நா ஒரு டைம் ஏதோ டங் ஸ்லிப் ஆயி நா தம்பி கூப்புற நினைப்புல வந்துட்டு வாடா ன்னு சொல்லிட்டேன் அதுக்கு எங்க தும் வந்து திட்டுவான் நா என்ன பண்ணேன் எதுக்கு என்ன டா சொல் அது ஐய பழக்கமா பேச கூடாதது மா என்னைய
ச சு நல்ல ஒரு ழ்ச்சி நல்ல ஒரு விவு மேம்
அ ஐயேபழக்கோம நீ எப்புடி பேசலா அப்டின் சொல்ட்டு என்னே திட்டிட்ருக்கா நா என்னமோ அவுனோட உள்ள நாட்ரன் சரி சாமி இனிமேல் சொல்ல மாட்டே சுவாமி
அதுலதா மேம் உங்களுக்கு இதுவே சந்தோஷமே இருக்கு
உம் ஸ் சரிங்க இந்த கால் உங்கள்ட்ட பேசுனதுக்கு ரொம்ப நன் றி மிக்க மகிழ்ச்சி அடுத்த அழைப்புல கண்டிப்பா நா பேசுற
ஓகே மேம் சரிங்க மேம் நம்ம சந்திக்கலா மேம் சரிங்க மேம்
வைக்கிரோ வைக்கிரோ பாய்
ஓகே மா
ஆ தம்பி என்னால கட் பண்ண முடியல நீ கட் பண்ணிக்ரீங்களா
மேம் இது நானு பண்ற கட்டாவமாட்டிது மேம்
ஓ நானு அததான் ட்ரை பண்ணிட்டு இருக்கே